ஹலோம்மா
வணக்கம்ங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கங்க நீங்க எப்டிங்க இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
ஓகேங்க உணவெல்லா முடிச்சாச்சா
ஆ உணவெல்லா முடிச்சாச்சு
ஓகேங்க
இன்னக்கி நம்ப திருவிழா அப்டிங்ற தலைப்ப பத்தி விரிவா பாக்கலாம்ங்ளா
ஓகேங்க நல்ல தலைப்புங்க பாக்கலாங்க
அ திருவிழா அப்படின் சொன்னாலே நம்பளயு அறியாம ஒரு மகிழ்ச்சி ஒரு சின்ன சந்தோஷோ மனசுக்குள்ள அப்டி வந்துட்டு திருவிழா அப்டின்ன சொல்லும் போதே நம்மள அறியாம ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு போதுல்ல நம்ம மனசுல அதுதா அந்த திருவிழாவோட மகிமையேங்க அதாது ம களோட வாழ்க்கைல மகிழ்ச்சி ஒற்றுமை சந்தோஷம் அதோட இந்த ஆன்மீக க உணர்வு ஆகியவற்றெல்லாம் தரறது வந்து இந்த திருவிழாக்கு ரொம்ப மு கியமான பங்களிப்பு இருக்குங்க தமிழ்நாட்ல வந்து எல்லா வர்ஷ தம் வர்ஷ ஃபுல்லாவே நெறைய ஊர்கள்ல அவுங்க அவுங்க அ ஆன்மீ க வழிகளுக்குத் தகுந்த மாரி திருவிழாக்கள் அவங்கவுங்க ஊர் பெருமைய நிலைநாட்டுற மாரி திருவிழாக்கள் நடந்துட்டே தா இருக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போனா இந்த அ மாசோ எங்களுக்கு திருவிழாங்க எங்க ஊரு கோவில்ல திருவிழாங்க அப்டின்னு சொல்லி சொல்லிட்டே இருப் பாங்க அடுத்த மாசோ வேற ஒரு ஊர் கோயில்ல அந்த மாரி திருவிழாக்கள் நடந்துட்டே தா இருக்கு அதாவ் ஒரு ஒரு திருவிழாக்களுக்கு ஒரு ஒரு தனித்துவமான காரணோ வரலாறு அது ல்லா அவுங்கவுங்க கலாச்சார பின்னணிய பொறுத்து நடக்குங்க
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க திருவிழா அப்டின்‌ பாத்தீங்கன்னா கிராமத்துலல்லா என்னா பண்ணுவாங்க அப்டினா ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவாங்கங்க அதாவது ஆடு அதும க இது வாங்கிட்டு வந்து அத வந்து கோவில்ல போய் சாமி கும்புட்டு வழிபட்டு அத வந்து சமச்சு அந்த மாரி ஊர்ல உள்ளவுங்க எல்லாரு சேந்து ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொருத்தவுங்க ஒரு பணம் வ வசூல் பண்ணி அந்த மாரி வந்து ஒவ்வொரு விதமா திருவிழா க்கள்லா வந்து கொண்டாடிட்ருக்காங்கங்க அ திருவிழான் பாத்தீங்கன்னா திருவிழாவுக்கு போன்னோனாவே இந்த குழந்தைங்களுக்குல்லா வந்து ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ற மாரி இந்த ராட்டினம் அப்பறோ இந்த பொம்மைகள் விளையாட்டு பொருள்கள் ஏ நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துற பொருட்கள்ல இருந்து எல்லாமே வந்து திருவிழாக்கள்ல வந்து ரொம்ப ஒரு சீப்பாவு கடைக் கு ஒரு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி அனுபவைக்கலா அப்டின் சொல்லிட்டு சொல்லுவேங்க திருவிழான் பாத்தீங்கன்னா அதாவது அந்த புத்தாடை அணிந்து ஒரு கலகலப்பா அந்த குழந்தைங்களுக்குல்லா ரொம்ப ஒரு கொண்டாட்டமாவே இருக் கு அந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி வப்பாங்க ஒரு ஊப் அதாவது வெளி ஊர்கள்ல இருந்துலா அ இருக்கிறவுங்க எல்லாரு சொந்த ஊர்ல வந்து ஒரு திருவிழா அப்டின் சொல்லி கொண்டாடும் போது அந்த ஊர் ல இருந்து இந்த ஊருக்கு வருவாங்க கெளம்பி அதுவே வந்து அவுங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச் சியா இருக்கு அப்டின் சொ ல்லுவேங்க திருவிழா அப்டின்றது வந்து நமக்கு ஒரு விஷ் சேஷோ அப்டின்றத தாண்டி அ நல்ல ஒரு ஒற்றுமைய ஏற்படுத்து அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயு வந்து ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வையு ஒரு சந்தோஷத்தையு ஏற்படுத்து அப்டின்ட்டு நா சொல்லுவேங்க
கண்டிப்பாங்க நீங்க சொன்னது உண்மதா அதாவது இப்போ எங்க ஊர்ல திருவிழா நடக் குது நீங்க வந்துருங்க அப்டின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்கள எல்லா ரெண்டு நாள் முன்னாடியே வந்துருங்க அப்டின்னு சொல்லி நம்ம கூப்புடுவோ இல்லைங்களா அந்த மாரி ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது அப்டின்னாக்க நம்ம சொந்த பந் தங்களே எல்லா கூப்டு எல்லாரு ஒன்னா சேந்து ஒத்துமையா இருந்து அ நம்ம அந்த திருவிழாவ ஆன்மீக இதுவாவு அ என்ஜாய் பண்ணுவோ அதே மாரி நீங்க சொன்ன மாரி சின்ன பிள்ளைகள்ல்லா ஒன்னோட ஒண்ணு வெளையாடிக்கிட்டு அங்க நடக்கற ராட்னங்கள் அதுக்கப்புறம் பொம்மைகள் அதெல்லா வாங்கி சந்தோஷமா என்ஜாயும் பண்ணு இது எதுக்காக அந்த காலத்து ல இந்த மாரில்லா வச்சாங்கன்னா சொந்த பந்தங்கள் சொந்தோ விட்டு போயிடக் கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப நாள் பாக்காம பேசாம இருக்க கூடாது அந்த காலத்துல ஃபோன் வசதி எல்லா கெடையாது அதுனா ல அடிக்கடி சொந்தங்கள் எல்லா பாத்துக்க முடியாது பேசிக்க முடியாது கடிதம் மூலமா தா எல்லாரு பேசிக்க முடியு அந்த கடிதம் வந் போக்குவரத்து நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடு அதுவு கடிதம் கண்டிப்பா கெடைக்கு அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது அதனாலதா முன்னோர்கள்லா இந்த திருவிழாக்கு தன்னுடைய சொந்த பந்தங்கள கூப்டற அந்த ஒரு முறையையே உருவாக்கினாங்க இத சாக்கா வச்சுதா எல்லாரு வந்து ஒன்னு கூடி அந்த ஒற்றுமை தன்மை நிலை சொந்த பந்தங்களும் விடாம விட்டு போயிடாம இருக்கு அப்படிங்கறதுக்காக தா என்ன வேலயா இரு ந்தாலு செரிப்பா எங்க ஊரு கோவில்ல திருவிழா நா போவே கண்டிப்பா அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு வரணு அப்டிங்கற மாரி ஆன்மீக முறையில அவுங்ளுக் கிட்ட சொன்னாக்க அவுங்க கொஞ்ச மனசுல பயந்துகிட்டு செரி பக்தியோடையு செரி வருவாங்க அப்பதா வந்து அந்த ஒற்றுமை நிலைக்கு அப்டிங்கறதுக்காக தா இந்த முறையே ஏற்படுத்தினாங்கங்க ஆனா அதயு தாண்டி இப்போ எல்லாருமே வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக எல்லாம் தன்னுடைய சொந்த ஊர்ல யாருமே இல்லைங்க நைன்டி பர்சன்ட் யாருமே இல்லைன்னு தா சொல்லணு நா அங்க பாத் வளந்தங்க நா அங்க வளந்தங்க அப்டின்னு தா சொல்லுவாங்க ஆனா இருக்கற எட வேறயா இருக்கு இப்போ அவுங்க ஊர்ல அந்த திருவிழா அப்டின்னு வரர்ச்ச ரொம்ப சந்தோஷமா லீவ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஊர் நம்மளோட சொந்த மண்ண மிதிக்க போறோ நம்ம விளையாடுன எடோ நம்ம படிச்ச எடோ அங்க போய் மிதிக்கும் போது ஒரு அந்த மண்ண மிதிக்கும் போது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருக் கும் பாருங்க அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கெடையாதுங்க
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க அதாவது இந்த கிராமப்புறங்கள்லல்லா பாத்தீங்கன்னா திருவிழா அப்டின்றது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பாரம்பரியோ கலாச்சாரோ அப்டின்றத விட திருவிழா அப்டிங்கறது வந்து ஆ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அது ரொம்பவே என்ன சொல்றது ஒரு சிறப்பா இருக்கு அன்னைக்கி பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த ஊரே வந்து ஒரு பண்டிகை கோலமாதா இருக் க்கு அப்டின்னு சொல்லி சொல்லலாங்க அ அப்பற என்னன்னா அந்த கலை நிகழ் ச்சிகள் இதெல்லா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நைட்டானா ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாரி ஸ்டாட் பண்ணுவாங்க நல்லா ஒரு லவனோ ஓ கிளாக் டொல் ஓ கிளாக் வரையு கூட இருக்குங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதெல்லாப் பாத்தீங்கன்னா அது மாரி ஒவ்வொரு இது தேர் திருவிழான்னு சொல்லுவாங்கங்க அதாவது ஒரு தெப்ப குளோ இருக்கு ஒரு கிராமத்தில்லல்லா அந்த மாரிலா சிறப்பா இருக்கு அந்த தேர் திருவிழாலா பாத்தீங்கன்னா அந்த தெப்ப குளத்த வந்து அந்த தேர் வந்து அப்டியே சுற்றி வரு அப்ப பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு கூட்டமா இருக்கு அந்த தேர் நகர்ந்து போகும்போது அவ்ளோ ஒரு சிறப்பா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெரிய அளவுல வந்து கூட்டம் பாத்தீங்கன்னா அவ்ளோ கூட்டோ வந்து பெருகி இருக்குங்க அந்த டைம்ல வந்து எல்லாரு நல்லா கவனமா இருக்கணு திருவிழாடயோ ஆ நா உங்களோட கொழந்தைகள் செரி நகைகள் எல்லா பத்தரமா வச்சுக்கங்க அப்டின்லா சொல்லுவாங்க ஏன்னா திருவிழான்றது வந்து ஒரு சந்தோஷங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு ஒற்றுமை சொந்தங்கள் எல்லா சேந்து கொண்டாறது அவ்ளோ இன்பமா இருக்கு அப்டின்றத விட அதயு தாண்டி பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் வந்து நமக் கு நெறையா தீமைகளை கூட ஏற்படுத்துன் சொல்லலா ஏன்னா சண்டைகள் கலவுகள் நெறையா விபத்துக்கள் இந்த மாரி வந்து கூட்ட நெரிசல்ல விபத்துக்கள் அந்த மாரிலா வந்து நெறையாவு ஏற்படுதுங்க அதனால திருவிழான்றது வந்து நம்மக்கு வந்து ஒரு ச சந்தோஷத்தையு தாண் டி நமக்கு என்ன பண்ணுது அப்டின்னா ஒரு ஒரு சில தீமைகளையு தருது அப்டின் கூட சொல்லலாங்க
ஆமா கண்டிப்பா தாங்க அதாவது ஒரு விஷயோ அப்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுல நன்மைகளு இருக்கு தீமைகளு இருக்கு அதுல வந்து கொஞ்ச தீமைகள் நடக்காம இருக்கணுனா நம்புளு ஒரு சில அ அ என்ன சொல்றது பு்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வழிமுறைகளை கண்டிப்பா அத நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க இந்த வழில போக கூடாது இது வந்து தேர் வர வழி அப்டின் சொன்னாக்க இல்ல நா மட்டு போறதுனால என்ன ஆகு அப்டின் சொல்லிட்டு அத எதிர்த்துக்கிட்டு அந்த பக்க போறது அதுக்கப்ற இங்க நிக்கக் கூடாது இங்க யாரு கூட்டமா நிக் கக்கூடாதுன் எழுதி போர்டு வச்சிருப்பாங்க அந்த எடத்துல கூட்டமா நிக்கிறது அதுக்கப்ற இந்த எடத்துல யாரு தண்ணில்லா இது அசிங்கப்படுத்தக் கூடாது கீழ எதுவு இது பண்ணாதீங்க அப்டின்னா அத மெதிக்காம அந்த மாரில்லா இருக்கிறது அது மாரி சின்ன சின்ன வழிவகைகள வழிமுறை கள எல்லாரு ஃபாலோ பண்ணாலே இந்த மாரி அடிதடி தகராரு அதெல்லா வந்து பாதி கொறைஞ்சிருங்க அது மட்டு இல்ல ரொம்ப அ ஆடம்பரமான நகைகள் எல்லா வெளில இந்த மாரி ரொம் பொதுவாவே கூட்டங்கள் கூடக்கூடிய இடங்கள்ல ஆடம்பர மான நகைகள் அதெல்லா வந்து போட்டுக்காம சிம்பிளா நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தகுந்த மாரி அ நகைகள போட்டுக்கிட்டு வந்தா வழிப்பறி அதாவது கொள்ளை களவு அதெல்லா வந்து அதிகமா இருக் காது கொழந்தைகள நா என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு கொழந்தைங்கள விட்றாம கெட்டியமா கொழந்தைங்க புடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு நடந்துக்கணு அதுவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது இந்த மாரி அ நம்ப ஃபாலோ பண்ணாலே பாதியான தீமைகள் வந்து கெறைஞ்சிரு அது மட்டு இல்ல இந்த திருவிழானால பல மறைமுக நன்மைகள் இருக்கு நம் ம நேரடி நன்மை என்னன்னா நம்ம சொந்தக்காரங்கள்லா ஒன்னா சேந்து ஒத்துமையா இருக்கோ என்ஜாய் பண்றோ அது மறைமுக நன்மை என்னன் பாத்தீங்கனா பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கெடைக்குதுங்க இப்ப நீங்க சொன்னீங்க கொழந்தைங்கள கூட்டிட்டு போய் பொம்மைை எல்லா வாங்கி குடுக்குறோ அப்ப பொம்மை வியாபாரிக்கு நெறைய வியாபார ஆகுது அதே மாரி ராட்டினம் சுத்துறவங்க உணவு பொருட்கள்லா செஞ்சு விப்பாங்க அவுங்க அந்த சிறு வியாபாரிகள்லா இரு க்காங்க இல்லைங்களா அவுங்க எல்லாருக்கு மறைமுக வியாபார மறைமுக வேலை வாய்ப்பு அதே மாரிதா பாத்தீங்கன்னா இந்த அ பஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க அவுங் கவுமெண்ட்டுக்கு நம்ம மறைமுகமா அ அ வாய்ப்பு அதாவது வருமான வ வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க அது மாரி எல்லாமே இந்த ஒரு திருவிழால எல்லாமே வந்து மறைமுகமா அமைஞ்சிருக் கு பல விதமான நன்மைகள் அமைஞ்சிருக்கு அப்டின் தாங்க சொல்லலா அதோட இல்ல இந்த க்ராம நெறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அப்டின்னு சொல்லி சொன்னீங்க நம்ம க்ராமப்புற அ கலை நிகழ்ச்சிகள் அதாவது நம்மளோட அ கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதெல்லா இப்போ மறைஞ்சே போ ச்சுனே சொல்லிட்லா அதுக்கெல்லாம் உயிர் தரக்கூடியவைதா இந்த திருவிழாக்கள் நம்முடைய கலைகள்லாம் அழியாமல் பாதுகாக்கக்கூடியவை தான் இந்த திருவிழாக்கள்லாங்க
ஆமாங்க இப்ப முடிவா பாத்தீங்கன்னா திருவிழான்றது ஒரு மகிழ்ச்சி ஒற்றுமை அன்பு இது எல்லாத்தையும் வந்து நமக்கு குடுக்குறத விட அது ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது திருவிழான்றது மனி த வாழ்க்கைய வந்து ஒரு அழகாக்கும் ஒரு அற்புதமான ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இத்துடன் வந்து இந்த உரை வந்து முடித்துக்கொள்வோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்புல வந்து சந்திப்போங்க நன்றிங்க
நன்றி வணக்கம்